அ என்ன பண்ற ஹலோ அஹ் கேக்குது கேக்குது என்ன பண்ற
லோவா இருக்குடி
கேக்கல
கேக்குது லோவா இருக்குன்றே
லோவா இருக்குதா
சாப்ட்டியா
ஆ இப்பதா சாப்ட்டே நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டேண்டி என்ன பண்ற ஹனி
ஹனி இப்பதா சாப்ட்டு தூங்குறா
இவனு இப்பதாண்டி தூங்குனா இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயானே
டெய்லியு பெண்டு நும்முற வேலியா சேய் இன்னு ஸ்கூலுக்ல்லா போய்ட்டாதா இன்னுருக்கு பெரிய டாஸ்கெலா இர்க்குது இப்போ வந்து சின்ன டாஸ்கு தா உனக்கு
ஆஹ் அய்யய்யோ
ஸ்கூலுக்குல்லா போனு கூட்ன்னு வரணு
ஆஹ் கூட்டு வர்றது கூட அங்கிள் போய்டுவாங்கனு வச்சுக்கோ உட்டு வரதுக்கு கூட்டு வரதுக்கு அதுவாச்சு இப்ப ஆல் இருக்காங்கன்ட்டு செஞ்சு தரதுதாண்டி நீ தா அவன கூட்டு போய்ட்டு கூட்டு வருவியாடி
கால்ல அவரு போயிருவார்ரி ஈவ்னிங் மட்டுதா நா போவே ஐயோ கால்ல ஏன்ச்சு சமைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் கு இல்ல நா வேற ரெடி ஆகி நா தலவாரி அத் அதுக்கு தலவாரி ஐயோ கஷ்ட காலண்டி யம்மா அப்டியே இன்கேஸ் போற மாரி இருந்தா கூட அப்டியே குலிக்கல்லா மாட்டே மொத் தலவரி மூஞ்சு கழுவி போய்ருவே வந்து தா குளிக்கனு ஆமாண்டி உம் ஸ்நாக்
ஏ சாரி இல்ல இல்ல இல்ல இல்ல அவ டிஃப் பனும் பண்ணனு லன்சும் கொடுத்து அம்ச்சுருவல
ஆமா
ஓகே ஓகே ஓகே
டிஃபனின்னா அது ஒரு சாப்புடுறது ஒரு தோச தா
ஆ ஆ தோச சுட்டு குடுத்து அமுச்சிடுவியா இல்ல ஊட்டி உடுவியா
ஊட்டி தாண்டி அய்யய்ய அதுக்கு சரியா சாப்டவே தெரியாதுடி நீ வேர அது கிட்ட குத்தோனு வச்சுகோ ஸ்கூல் பெள்ளே அட்ச்சிடு இன்னிக் ஃபுல்லா சாப்டு அத மொறச்சி மொறச் சு பாத்துனு இருக்கு அந்த ஒரு தோசைய
எல்லா அப்டி தான்டி
ஃபோன் ஒன்னு குத்துட்டேனு வச்சுக்காே கட கடனு சாப்ட்று ஃபோன் கொடுக்காம குத்தன்னு வச்சிக்கா அவள தா முஞ்சிச்சு
துப்புறதுதா இவனு அதேதா பண்றா ஃபோனல்ல சாட் ஸ் அதுவு நார்மலா வந் பாக்க மாட்றா ரீல்ஸ் தா ஆனா எங்க ஆன்டி என்ன சொல்றாங்கனா அந்த மாரி குடுக்க கூடாது
ஆமா அணிக்கெல்லா என்ன சாப்பறேனே தெரிய தெரியாது திரும்ம எங்க அம்மா கேப்பாங் ஃபோன் பண்ணி என்ன சாப்ட் ஒருமிசம் இரு கேட்னு வரனு சொல்டு கேப்பா எங்கின்ன
அதுதான் அவங்ளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுட்டு மேல இருக்கணு ஃபோன்ல இருக்க கூடாது அதுவு இல்லாம அந்த ரீல்ஸ் ம ட்டும் காட்டக்கூடாது இப்ப நம்ம பெருசா கூட அந்த பெரிய வீடியோ கூட காமிச்சிற்லா ரீல்ஸ் அதுதா அது வந்து ரொம்ப அந்த பிரெயின் வந்து இதுவாகுன்றாங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா போதுல்ல உம் ஆம் அதுதா நல்லது ஆம்மா ஆனா இது ஃபோன்லைய தா பாக்குதுடி
டி வி யில யூடியூப் போட்டு கனெக்ட் பண்ணிறது
ம் இவ ஃபோன்ல தா பாக்கறா ஏன்னா இவ ஒரு எடத்துல ஒக்கார மாட்றா
அ இன்னோ கொஞ்ச நாள் ஆனா தா அவ டி வில
அதா இப்ப நம்ம டி வி ல போட்டா கூட குடு குடுனு ஏன்ச்சி ஓடிட்து கிட்ட ஓடுது எல்லா பண்ணுது அப்றோ அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு எப்ப போனீங்க வீட்டுக்கு
பீச்சிக்கு போயிட்டு இல்ல இல்ல ஒடனே கிளம்பிட்டோ செவன் தேர்ட்டிக்குல்லா அதா நீ ஃபோன் பண்ணும்போது நாங்க வந்துனுந்தோ களம்பின்னுந்தோ
அ அ அதா அங்க போனோ
எப்டி போச்சு ஃபங்க்ஷனு
ஆ இவங்கதா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாரு சோனோ ஏ வந்தா அனி வந்துந்தா நல்லா டான்ஸ் ஆடிருப்பாடி அந்த மாரி எதா ஃப்ளோரு டான்ஸ் ஃப்ளோர் வச் சிருந்தாங்க டான்ஸ் ஃப்ளோர் போட்டு எல்லா செம்ம டான்ஸ்ஸு அங்க சொல்ன ஜின்ன பச ங்க அப்ப ஒரு பெரிய பொண்ணுங்க மூணு பேரு அதுக்கப்றோ நாங்க வந்ட்ட பெறகு டான்ஸ் தா போயினுருந்தது
அ சரி உடு என்ஜாய் பண்ண வீட்லயே அடச்சு வச்சுக்கினு இன்ன சொல்றது அவனுக்கோ கொஞ்ச டைம் பாஸ்சா இருக்கோ ம் ம் வேற யாரு வந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வர்லியா தேவிலா வர்லியா
அ யாரு வர்லடி நா என்னன்னா நம்மோ ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே போனதுல்லல
அ
கல்யாணமோ தூரோ எங்யோ எதுக் துமே போறதுல்ல அவுங்கனா வரா அவ எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்றா மோஸ்ட்லி கூப்ட்டா சொல்ற எல்லாரோட ரிசப்ஷன்க்கு ஹேமாக்கோ சரி எல்லாருக்கோ வந்தா இப்ப ஒ படே வந்தாருந்தா வராங்க
என்ன பண்றதுப் போ ஆமா இந்த வெனீட்டார்லா இன்னடி உயிரோட இக்தா இல்லியா
வெக்குது டி ஸ்டேட்டஸ்ல்லா
அது ஸ்டேட்டஸ்ல தா பாப்ப அவுங்க பைய ஃபோட்டோ எல்லா வெக்கோ அது எதோ ஆள் அட்ரஸ் அ முந்தானேத்து கூட நந்தினிக்கு மெசேஜ் பண்ணண்டி ஒன்னு ரிப்ளையே பண்ணல டி அது ஸ்டேட்டஸ் போட்டுக்கிற முந்தா நேத்து ரெண் நாள் முன்னாடி
போட்ருந்தாளா
ஆ அவுங்க பொண்ணு ஒரு பொ ஒரு பாப்பாவா ரெண்டு பாப்பாவா டி அதுக்
ஒன்னு தான மௌடி
ரெண்டு பாப்பா வ ஸ்டேட்டஸ்ல போட்டுந்தது இந்த பார்க்ல ஊஞ்சல்ல வெள்ளார மாரி
அவுங்க அக்கா பாப்பா எதா இருக்கு
அ ஒரு பைய பெ பெருசா இருக்காண்டி ஒரு பைய சின்னதா இருக்குனா இவ புயோ இந்த ஊரோ பாப்பா ஓ அப்ப அவுங்க அக் கா பசங்க ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு நெனைக்கிற ம் அப்டிதா இருக்கு
பார்க்ல போட்ருந்தாளா
பார்க்ல போட்டுந்துது நேத்தா நெனைக்கிற நேத்தா முந்தானேத்து சரியா தெர்ல
ஆ
அதுக் முன்னாடி போன வாரத்துல எப்யோ போட்டுருந்த அப்யே ஹாய் டி ஹவ் ஆர் யுனா ஒரு மெ சேஜ கானும் மெசேஜ்ல்லா பாத்தி
பாத்துட்டா
ஆ ளூடிக் காட்டுத ஆ பேசக் கூடாதுங்க க்குதா என்னன் தெர்ல
நம்ம அது நம்ம என்னா பண்ண முடியு எதா சும்மா ஒரு ஃப்ரெண்டு தானப் பேசுறதுல என்ன நல்லப் போவ்தே
ஆ ஷட்டஸ்லா போடுது சும்மா ஒரு ஆய் சொல்றதுல என்ன ஆய்ட போவ்து நம்ம இன்ன கேக்வோ போறாதி கிட்ட
நானுதா நிதி தா சொல்லிட்ருந்து ஒர் நாள் போய் பாக்லாண்டு
எங்க சொல்லினேதா இருக்றோ
ம் மெங்கா
அது இங்க இல்லியாண்டி ஆஸ்ட்ரேலியால இருக்குதா
யாரு
இன்ன நிவேதா ஆச்சி பெரு இன்னா நந்தினி தா
யார் சொன்னா
ப்ரியா தா சொல்ச்சி ஆஸ்ட்ரேலியால இருங்குதாமா இங்கே இல்லியா சென்னைல இல்லியா
அங்க பார்க்லா போட்டது வந்து ஃபாரின் கண்ட்ரி தா போட்
ஆமா இங்க நம்ப ஊர் பார்க்லா கெடையாது
ஓ ஓ
அ இங்க இல்ல அவ ப்ரியா தா சொல்ச்சி அவ இங்க இல்லடி அன்னிக்கூடோ எதோ ஒரு ஆடிட்டேர்ய மாரி பெருசாந்தது எதோ ஃபங்க்ஷன் போல ஆனா அது நம்ப ஊரு மாரியே தெரில அங்க தா ஸ்டேட்டஸ் போட்டுந்து யாரோ ஆஃபீஸ் ஃபிரெண்ட்ஸு கூட
லா ஏனா நா வந்து புது நம்பர்லா இது அவ
ஆமா அது அவ்வ அவ அதே நம்பர் தா யூஸ் பண்ணினுக்கு
அவா அதே நம்பர் தா ய் ஆ அவா அதே நம்பர் தா யூஸ் பண்றா இப்ப அவ ஏ நம்பரு சேவ் பண்ணாதான அவஸ் ஃபர்ஸ்ட் எல்லா காமிச்சிருந்தது இப்ப புது நம்பர் நா மாத்துன இதுலந்து எனக்கு ஸ்டேட்
ஆமா அவ உன் நம்பர் சேவ் பண்ணியிர்ந்தாதா உனக்
பண்ணாதா வரு
அப்ற என்னா சமயல் இன்னிக்கி
இன்னைகா ஒரு கீர பண்ண பாலக்கீர கருவாடு ஃப்ரை முட்ட எனக் கருவாடு புடிக்காது
எனக்கூட புடிக்காதுடி ம் ம்
ம்
இங்க மீன் கொழம்பு மீன் ஃப்ரை மட்டன் தொக்கு
ம் ந தா இன்னிக்கி ஒ மட்
நேத்து வாங்ணோடி மட் டனு நேத்து ஃபங்க்ஷன் போய்ட்டோமா அதால செய்ல அதலா ஃப்ரிஜ்ஜில வச்ட்டு இன்னிக் செஞ்சோ
சேரி சேர் நீ தா செய்வியாடி எல்லாமே
இல்லல்ல காலைல அனிக் மட்டுதாண்டி நம்ப ஒர்க்கு அதுக்கப்றோ எங் மாம்யாதா செய்வாங்
பரவால்லியேடி
அவ்ளுக் வரிக்கு ஒரு அர டம்ளரு கிளாஸ் போட்டு அரிசி போட்டு சாப்பாடு வெச்சுருவே அவ்ளோதா டிஃபன் பண்ருவே
சாப்பாடு வச்ட்டு அவ்ளுக் என்ன பண்ணுவ
அதா லெமன் ரைஸ்சு புளி சாதோ தயிர் சாதோ முட்டை சாதோ தேங்கா சாதோ தக்காளி சாதோ உருளக்கிழங்கு வாழக்கா முட்ட பொடிமாசு அது அதுமரி தா சாப்டு
அதா வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டு அவளுக்கு எதா பொரியல் அவ்ளதா ஓகே ஏ பரவாயில்லடி இ உ மாமியார் செய்றாங்லடி
இன்னிக்கி அவங்க தா பண்ணாங்க மீன் கொழம்பு அ கறித்தொக்கு சாப்பாடு ர
அ நீ ஹெல்ப் பண்ணுவியா
ஆ நா வெங்காய தக்காள்லா கட் பண்ருவே அவுங்க கீழ உக்காந்து கட் பண்ண முடியாது எனக்கு வந்து வா ட்ட வந்து நின்னுன் கட் பண்றனா அதெல்லா நா கட் பண்ணி கு த்துட்டா அவங்க செஞ்சிருவாங் ம்
இங்க வந்து மகர இங்க மகராசி வந்து மகராணி வந்து தொட மாட்டாங்க எதுமே
உங்க மாமியார் ஒன் ஃபீட்ல போட்டா தா கரெக்டா இருக்கு
அதுங்க
ஐயோ ஐயோ என்னா கவிதா இன்னிக்லா ஒரே பிசிடி போனே எடுக் மாட்டேந்திடி பேசலா பேசலா பார்த்தா
ஆ செரி முடி மான்ட்டு அத்தா இப்ப நா பண்ணும் போது கூட ஏய் இருடி இருடி நா உன யோகா கிளாஸ் கூட போற அப்டின்ட்டா அப்றோ ஜெய் தாண்டி கால் பண்ணுருந்தா நீ அவகிட்ட பேசு அப்டின்னா இல்லடி ஜெய் எனக்கு சொன்னா டி அதா சேர் நீயு அவளுமே ரெண்டு நாளா கேட்டுட் வந்தா ஒரு வாட்டி ட்ரை கூட பண்ணோ ஆனா கட் ஆயிடுச்சு அ எனக்கு வந்து அந்த டாஸ் காலாடானா தா என்னாலையு பேச முடியும் போல அவ கூட அதுக்க ஆ அதா கட் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேரு ட்ரை பண்ணி கூட சேர் ரெண்ட் நாளா அவளு கே ட்டுருந்தாலேன் சொல்ட்டு அவளுக் பண்ணே இல்லடி நா உனை யோகா கிளாஸ்க்குல்ல போற நீ ஜெய்க்கு கால் பண்டி அவ கால்லந்து பண்ணினு இருந்தா அப்டின்னா அப்புறோ செரி என் ஆ சொல்லு ஜெய் கால் பண்ணா நா சொன்னே சேர்டி ஜெய் நேத்து கேட்டான்டி நா அப்ப ஜெய்க்கு கால் பண்ற அப்டின்ன அப்பதா அவன் சொன்னா ஆ ஆ அப்புறம் சொன்னா ஏ இல்ல டி அவ எதோ ஹாஸ்பிட்டல் போறன்னு சொல்லியிருந்தா அப்டின்ட்டு சொன்னா தெர்லடி ஏ அப்டியாடி சரி நா பாக்கற எடுத்தா நா பேசறன் இல்லனா அப்புறம் ட்ரை பண்ணலா அப்டின்னுந்த செரி ஓகே
ஏ ஓகே அப்புறம்
ம்
அப்புறம் என்ன தேவி எதா மெசேஜி போட்டுச்சா தேவிதா தேவி இருக்குதா இல்லயானே தெரியமாட்டேங்கிது
ம் க்கு தேவியா கேக்குதிடி கேக்குதிடி தேவியா அவ பிசியா இருப்பா அவளுக்கும் வீட்ல நம்மள்ள நம்மள விட டபுள் வேல அவளுக்கு
ஆமா ரெண்டு ஃபேமிலி இல்ல
ஆமா ஆமா
பெரிய ஃபாமிலி ம் க்கு நறையா ஒர்க்கு இருக்கும்
அதுதா அவளுக்கு எல்லா வேலையும் இருக்கும் சமைக்கிறது பா தங்கமயிலு ஏ இது பாத்தாங்கலாம் இல்ல அபி நீ பண்ணீங்க அவங்களா
நாந்தான் பண்ணுவன்டி
ம்
அவுங்கவுங்க சமைக்கறத அவுங்கவங்க கழிவிடுவாங்கடி கால்ல நா பண்றன்னா தொலக்கிடுவே மதியானம் பண்றத அவுங்க கழுவாங்க பாணி ஸ்கூலுக் போயிட்டு வந்து அவள கூட்டிட்டு நா பா கழுவிடுவன் திருப்பி நைட்டு நான கழுவ
ம் அவ பாவம் அவதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திரம் கழுவுனுமாண்டி அந்த பொண்ணு பண்ணவே பண்ணாதா ஆ பண்ணாதா கரட்டா கரக்ட்டா அந்த டைம்க்கு உள்ள போயி்டுமா ம் இவதான் இதா சரியானா ஏமாந்ததாச்சே அதுதான் ஏ ஆமா ஆ பேசுச்சி நடுவுல ஏமாந்து போயி இதுவும் திண்ணுட்டு பண்ணிட்டு வரும்
ஆ இது பண்ண உ ட்டறனு இது நைசா போய் ஃபோன எத்துன்னு போயினும் உள்ள ரூம்ல பண்ணக்கூடாது இது பண்ணி பண்ணி பழகிச்சி இல்ல
ம் அதுதா அவ வந்து கரெக்ட்டா அந்த டைம் உள்ள போயிடும் போல கால்ல ஏன்ச்சிதுலிருந்து அந்த பாத்திரம் கழுவுற வேல துணி ஊ காய வக்கும் ஆ துணி காய வக்கவும் போவாதா அந்த மிஷின்க்கு இவ போடுவாலா துணி காய வக்கவும் அவ தா போய் காய வச்சாம் எடுக்கவும் போவாதா இவதா போயி எடுக்கணுமா அவ என்னாத்துக்கா இத்தனைக்கும் அந்த அண்ணா வந்து ஃபுல்லா மில்லட்ல தா சாப்டுவாங்களா அவுங்க ஹஸ்பண்டு அது கூட ஆ என்னடி
இல்ல அது கூட அந்த அம்மானால பண்ண சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு தூங்கற வேல தானா அதுக்
ஆ அதுதான் மில்லட்ல தா அந்த அண்ணா சாப்டுவாங்கலா அவங்க அதோட புருஷன் கார்த்தி அண்ணா இல்ல அதோட புருஷன் அத கூட செஞ்சி தராதா அதுக் நீங்க தா செஞ்சு தரணுமா மில்லட்டு நூடுல்சும் மில்லட் ட்டு சேம்யா எல்லா இவ பண்ணி வக்கமா நா சொல் நீ ஏண்டி பண்ற அப்டின்ற ஏ இல்லடி பாவோண்டி அந்த அண்ணா இல்லடி பாவோண்டி அந்த அண்ணா வேல முடிச்சுட்டு வன்ட்டு பசிக்கிது பசிக்கிதுனுவாங்க அந்த டைம் நம்ம பற பறன் என்னமா அது